ஹலோ ஹலோ ஆ
ரிக்கியா
நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ம் அப் ம் அப்புறோ‌ வீட் டுல எல்லாரு எப்டி இருக்காங்க நல்லாருக்காங்களா
எல்லாரு இங்க வந்திருக்காங்க சாப்பிட்டாச்சா
ம் நா இப் இப்பதாப்பா எந்திரிச்ச எந்திரிஸ்ட்டு இப்பதா சாப்ட்டுட்டு வர்ற அதுவு எங்க அம்மா செஞ்சிருந்தாங்க பொங்கல் செஞ்சிருந்தாங்க அப்பறோ எதோ சாம்பார் சூப்பராருந்துச்சி
செரி எப்டி நீ செய்லியா அப்ப ஃபௌலிங்கி
நான்ல்லா செய்ல அம்மாதா செஞ்சிருந்தாங்க நல்லா செமையா வந்து ஒரு பொங்கல் செஞ்சி குடுத்துருந்தாங்க பாரு நல்ல அப்டியே ஹோட்டல்ல செய்ற மாரியே இருந்துச்சி காலைலயே நல்ல ஸ் சாப்ட்டுட்டு வந்துதா வா ஒனக்கு கால் பண்ண
ம் ம் சேரி சொல்லு என்ன பண்லா
சாப்ட்டிங்லே நீ சாப்ட்டியா
ஆ இப்பி சாப்ட்ட இப்பி நூடூல்ஸ்
ம் இப்பியா ஓகே ஓகே ம் அப்பறம் சொல்லுங்க
சொன்னேல்ல இக்கனிக்கா எட்டென் ஏய் ஏது
என்னப்பா புரியல
ம் நீந்தா சொல்லணு என்ன சொல்ல போற
ஏ பேசியே ரொம்ப நாள் ஆச்சுல்ல அதனாலதா கால் பண்ண நீ வேற ஒர்க் பிசில இருக்கீங்க
அவளுக்கு இப்ப எங்க ஒர்க்கு இருந்துச்சி ஒர்க்கு அதா வந்துச்சி ஒர்க்கு பொங்கலுக்கு என்ன சாப்ட்ட சட் னியா அ சாம்பாரா
சட்னி சாம்பார் ரெண்டுமேதா வச்சிர்ந்தாங்க அதுவு பருப்பு காய்கறி எல்லாம் போட்டு நல்லார்ந்துச்சு சாம்பார் பொங்கலு க்கு இதுல வடைய செஞ்சிருந்தாங்க வடையு நல்ல கிரிஸ்பியா சூப்பரா இருந்துச்சு
உம் உம் உம்
ஞா ஞா வேற எங்க வேற என்ன வேல இருக்கு உங்களுக்கு எதுவும் வேல இருக்கா ஹலோ
வேற வேல எதுவும் இல்ல ஃப்ரீயாதா இருக்கிறீயா
சேரி சேரி அதாப்பா இப்ப எங்கயாது நம்ம அ டிரிப்பு மாதிரி போலாமா
நாளைக்கே எடுத்துட்டே டிரிப்பு போலா போனு சாப்டுட்டு வருமா சண்டே போக முடியுமா சண்டே சாட்டர்டேனா லாங் டூர் போலா லாங் ப் காட்டுதுண்ணு ஏ வந்துடலா சனிக்கெழம நாலாம் போய்ட்டு
ம் ம்
காலையில வரலா
ம் ம்
நீ தா சொல்லனு ஃப்ரண்ட்ஸ்ட்ட கேட்டுட்டு
ம் சேர் ரிப் இல்லப்பா நம்ம எப்டி பிளான் பண்ணலானாக்கா இப்ப எல்லார்த்தையு வந்து நம்ம கேப்போ ஓகேவா அ இப் ம் எல்லார்ட்டயு கேட்டுட்டா அவங்க வ என்னா சொல்றாங்கன்னு ஃபஸ்ட் பாக்கலா ம் ஓகே வா க்ரூப் ல நம்ம கேப்போ கேட்டாக்கா அவங்க சொல்லுவாங்கல்ல எல்லாருக்கு ஒரு ஒரு ஒபீனியன் இருக்கும்ல
ஆமா எல்லாருக்கு ஓபினியன் ஒபீனியன் இருக்கோ ஆனா எல்லாருமே ஒரு ஒரு பிளேஸ் சொல்லுவாங்க எந்த பிளேஸு எது தெரியலையே
ம் காமனா எது எல்லாருக்கு பொதுவா எது எந்த ப்ளேஸ் சூட் ஆவுதுன்னு பாப்போ ஆ போயிட்டு உடனே ரிட்டர்ன் வர மாரி பாப்போ ஸ்டே பண்றா மாரில்லா வேணாம்ப்பா
ஸ்டே பண்ற மாரில்லா பாக்கல ரிட்டர்ன் வர மாரி பாத்த ஸ்டே பண்ற மாரி
அதனாலயே அதுன்ன நம்ம போயிட்டு
ம்
காரு கார் கூட எடுத்துக்கலா கார் கூட விச்சிட்டு போற மாரி கூட பாத் பத்துக்லா
ம் சரி
நம்ம டிராவல்ல எங்கயாவது ஹோட்டல்ல சாப்ட்டுட்டு
ம்
அப்டி போயிட்டு அ வர மாரி பாக்குலா நீங்க என்னா சொல்றீங்க
நா என்னா சொல்றது லாங் டூரே போலான்னு தா சொல்றேன் லாங் டூர் தான் கரெக்டா இருக்கும் பக்கத்துலல்லா போனா அது கரெக்டா வராது லாங் ட்ரிப்பாதா ட்ரெக்டா வரூ
ம் ஆ ஆமா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம போ எல்லாருமே சேந்து போறதுனால கொஞ்சோ லாங்கா போனா நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போற மாரி இருக்கும் அதுக்குதா நானும் ஸ் கே கேட்டாவு வெய்ட்டா
நறைய பிளேஸ் இருக்கு இல்லயே சென்னை போல இருக்கு வேலூர் இருக்கு
ம் அ
அப்புறோ பிச்ச நறையா பிளேஸ் இருக்கு அது யார்லாருக்கு என்ன கரெக்டா வருதோ அத பாத்துட்டு போலா
ம் சரிப்பா நம்ம அப் நாம ஃபர்ஸ்ட்டு க்ரு அ நம்ம குரூப்ல மெசேஜ் போட்லா அப்ப ப்ரெண்ட்ஸல்லானா ஸ் சொல்றாங்கன்னு பாப்போம் ஓகே பாத்துட்டு நம்ம வந்து டிராவலு எல்லா விஷயத்தையும் பத்தி பேசுனா தா தெரியும் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க எப்டி போலா அப்டின்ட்டு எல்லாரு அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்லட்டும் அப்புறமா நம்ம வந்து முடிவு பண்ணுவோம் ட்ரிப்ப பத்தி ஓகேயா
செரி ம் ஓயா ஃப்ரீயா இருக்கியா இல் அ வேலையா இருக்கியா
இல்ல இல்ல ஃப்ரீதா வேலைல்லா ஒண்ணும் இல்ல அம்மா தான சமைக்கிறாங்க
ரொம்மோ அப்புடி இருக்கு ஆ பச்ச
என்னப்பா புரியல
ரொம்ப நாள் கழிச்சி கால் பண்ணிருக்கியே அதா
அதா இன்னைக்குனதுன லீவ் டேஸ் லீவ்ல பேசுனாதான் அப்புறம் டைமே கிடைக்க மாட்டேங்குது பேசுறதுக்கு அதான் சரி நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா ஒரு மீட் போய் மீட் போட்டு நல்லா ஒரு ட்ரிப் மாரி பெயி ட்டு வருவோம் எல்லாருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க மாரி இருக்கும் எல்லாரும் மீட் பண்ண மாரியும் இருக் கும்
ஆமா வேலூர் போனம்மா அங்க நிறைய பிளேஸ் இருக்கு. கோவில் இருக்கு வேலூர்ல. ஃபாரஸ்ட் இருக்கு. இந்த மாரி நிறையாருக்கு அங்க கால எட்டு மணிக் கிளம்புனா நைட்டு ஒரு எ ஒம்ப சென்னைக்கு வீட்டுக்கு வந்துர்லாம்.
ஆமாப்பா அப்படித்தான் பாக்கணும் ஆமா ஆமா நம்ம இப்ப வந்து நம்ம ரொம்ப லாங் ட்ராவல்லலாம் போயிட்டாக்கா அப்புறம் வந்து வர்றது ரிட்டர்ன் வர்றது ஆ ஸ்டே பண்ற மாரிலாம் இருக்கும் இரு க்குற மாரி வேண்டாம். ஏனா அப்புறம் அது சரி வராது எல் எல்லார் வீடலயும் ஸ்டே பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது. அதனால வந்து
இது மாரி ஸ்டே பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ்சோடா போயீன்னு.
சொன்னாலும் அவங்க வந்து ஒத் துப்பாங்களா ம் எல்லாரு எல்லார் வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல.
ஆமா அதுதானா கரெக்டா அ வேன் அப்டினா
து குரூப்ல ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் போடலா யார் யார் வந்து எப்டி சொல்றாங்கன்னு நம்ம பாப்போ ஃபர்ஸ்ட்டு ஓகேயா? பத்துட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்புல ஒ ஒரு இது பண்ணுவோம் முடிவு பண்ணிக்கலா
இந்த குரூப்ல அ எல்லா அப்டியா
ம் என்னனா இப்ப நம்ம வந்து பிக்ஸ் பண்ற டேட் வந்து எல்லாருக்கு ஃப்ரீயா இருக்கற மாரி இருக்கு ஏன்னா வந்து இப்போ மறுநாளே வந்து ஜாபுக்கு போற மாரி இருந்தலா வந்து கொஞ்ச வந்து யோசிப்பாங்க இப்போ நம்ம போயிட்டு ரிட்டன் வந்துட் ட்டு மறுநாள் அவங்க ஃப்ரீயா இருக்கற மாரி இருந்தாதா
அப்பதா சேட்டர்டே தா கரெக்டா இருக்கு வாசு சாட்டர்டே சனிக்கிழமனா ஞா சனிகிழம வண்ட்டு ஞாயித்துக்கெழம ஃப்ரீயா இருப்பாங்க நாங்க ஞாயித்து கெழம
ஆமம் வீக் டேஸா இருந்தா கூட பிரச்சனை கெடையாது ஏனா வீக்கெண்ட்ல போயிட்டு வந்துட்டு அவங்க மறுபடி ஜாபுக்கு போற மாரி இருந்தா எல்லாருமே யோசிப்பாங்கல்ல
வீக்கெண்ட் தா போணுமே வீக்கெண்ட் சனிக்கெழம சனிக்கெழம தா கரெக்டா இருக்கு சனி நாய்த்து கெழமைனா ஒரு ஒன் ஹவர் டிரவல் தா இருக்கு ஒரு ஒன்ட்ற ஹவர் ரெண்டு ஹவர் கரெக்ட்டா இருக்கு திரும்பி வரதுக்கு ஏர் நைட்டு எட்டு இல்லனா ஒம்போது மேக்சிமம் பத்து மணிக்குல வந்துறலா சென்னை எல்லாருமே வீட்டுக்கு அவங்கவுங்க வீட்டுல இருக்கலா அதுக்கு கேக்கலா
உ ஆ சரிப்பா நாங்க நாளைக் வந்து நம்ம குரூப்ல மெசேஜ் போடுவோ மெசேஜ் போட்டு எல்லாரையு பிரண்ட்ஸ்ல்லா என்னா சொல்றாங்கன் பாப்போ பாத்துட்டு நம்ம வந்து அ டிசைட் பண்ணிக்கலா எல்லார்ட்டையு கேப்போ எல்லாருக்கு டைம் டேட் எல்லா எக்ஸா தான் கேட்டுட்டு நம்ம முடிவு பண்ணலா அப் அப்பறோ நம்ம வந் இது இப்ப டிராவல் எப்டி கார்ல போறாம ரியா
எத்தனாக்கா எத் எத்தனை பேர் வராங்கன்னு பாத்துதா பண்ண முடியு இல்லனா பைக்ல போற மாரிருந்தா கூட பைக்ல போயிட்டு வந்துரலா ஆனா பைக் ட்ராவல் வந்து
எஇல்லப்பா நம்ம வந்து பைக் வேணாம் நம்ம காரே பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆ அப்ப ரொம்ப டயர்ட் வேற
ஆமா ஆமா தெரியும் அந்த கார் தான் பிக்ஸ் பண்ணணும் எத்தனை பேர்
துக்கிட்டு கூட ஒரு மினி வேன் மாரி கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்பறம் இந்த இது ஹோட்டல்லாம் பாத்துக்கோங்க கொஞ்சம் இதா இருக்குறா மாரி சாப்பறதுக்கு போற வழியில
அதான் ஹோட்டல் தான் எங்க தறந்து வச்சிருக்காக அதான் அங்க அங்க இருக்கே பைபாஸ் ரோட்ல தான்
எல்லாம் இருக்கு இப்ப வந்து நம்ம வந்து து எல்லாருக்கும் ஒத்துக்கறா மாரி வீட்டு சாப்பாடு மாரிலாம் இருக்கு இருந்தாதானே சரியா வரும்
அழுக்க அழுக்கா இருக்கு அதுக்கும் இருக்கு
பாத்துக்கோங்க நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டுட்டு ட்டு டிசைட் பண்ணிக்கலாம்
அது ஓகே அது டூரு ஓகே டூர் நம்ம வந்து சாட்டர்டே போலாம் அது சாட்டர்டே தான் கரெக்டா இருக்கும் ம்
சரி சரி ம் என் ஃபர்ஸ்ட் டே இல்ல ஃப்ரண்ட்ஸ் க்ரூப்ல பேசினாதான்ப்பா தெரியும்
பேசலாம் பேசலாம் ம் வேற என்ன ப்ரோ வேற உனக்கு வேற இப்போ ஃபுட்டு வேற பண்ணிட்டு இருக்கன் என்ன ஃபுட்டு் பண்ணிட்டு இருக்க
உம் இன்னைக்கு மத்தியானம்மா லஞ்ச் க்கா ம் உம் குழம்புன்னு நனைக்கிறேன் தெர்ல என்னானு சாப்பிடும்போதுதான் தெரியும் என்ன சாப்பாடுன்னு